ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஆ இப்ப
ஹலோ ஆ ஓகே ஓகே எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இர் கீங்க
ஓ நல்லா இருக்கேன் சாப்பாடு சாப்ட்டாச்சுங்கள
இல்ல இல்ல இனிமே தான் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க சாப்ட்டேங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
எதுவும் இல்ல இட்லி தான்
ஹல் இட்லி தானா ஓகே ஓகே எங்க வீட்ல ரைஸ் பிஷ் கறி மத்தியானம் அதே தான் ஓ மாவு இல்ல சோ அதோ ரைஸே வெச்சிட்டே தயிர் ரைஸம் ரசம் மீன் ஃபிஸ் கறி அதான்
ம்
என்ன மூவி போனி பாத்தீங்கா லேட்டஸ்ட்டா
ஆ இப்போ இன்னைக்கு கூட யூத் அப்டிங்கற ஒரு மூவி பாத்த தே விஜய் டிவிலதான் பாத்தேன்
ஓகே ஓகே இல்ல தியட்டர்ல
தேட்டர்ல இப்போ ரீசென்டா எங்கேயும் போனத இல்ல
செரி ஓகே ஓகே நீங்க எந்த ஆக்டர் பிடிக்கு
ஆ எனக்கு வந்து சிவ கார்த்திகேயன் பிடிக்கும் உங்களுக்கு
எனக்கா எனக்கு எப்மே சூர்யா ஜோ
ம் அப்போ ரீசென்டா பாத்திருப்பீங்க அவரோட படம்
ஆ பாத்தேன் கண்டிப்பா பாக்காம இருக்குப்பானா இப்போ கூட இதுல வந்துருச்சு பிரைம்ல வந்துருச்சு அந்த மூவி
ஆ ஆமா ஆமா பாத்தேன் ம் ஆனா இன்னும் பா க்கால தேட்டர் போய் பாக்கணும்னு நினைச்சா ஆனா முடியல அதனால ம் உங்களுக்கு எப்டி நீங்க தேட்டரு போய் அந்த மாரி ஆ மூவிஸ் எல்லா பாக்க பிடிக் குமா இல்ல வீட்டுல இருந்து ஃபேமிலியோட அந்த மாரி
இல்ல எங்க வீட்டல ஐ டி ஒர்க் பண்றாங்க ஃபைவ் டேஸ் ஃபுல்லா ஹெவியா ஒர்க் இரு ப்ரே சாட்டடே சண்டே எப்பவுமே இது இப்போ வந்தந்த ட்ரெஸ் எல்லா போகறது கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் மூவி போயிருவோ இந்த வீக் மட்டும்தா போகல இந்த வீக் கொஞ் ஜோல்லு என்னோடத தாலி இது கொஞ்சோ செயின் பிஞ்சிஷி சரி இன்டு அது ஜோல் பாக்க போயிருந்தோ நேத்து ஃபுல்லா இன்னைக்கு டயர்ட் ஆயி வீட்லயே இருந்துட்டோ இல்லாடி ஏதாவது மூவி போயிருவோ கண்டிப்பா போன வாரோ பரிமிலான் கோ பாத்தோ
ம் ம்
இந்த வாரோ பிளாஸ் பிளாஸ்ட்டு பிளான் பண்ணோ ஆனா போக முடியல டைடா இருக்குனு அப்டியே விட்டோ
எப்டி நீங்க இப்போ மூவிஸ்லா பா நெறைய பாத்துருப்பீங்கல்ல அதுல வந்து அ நா வந்து ஆ இது இந்த சீன் வருனு நெனைச்சே ஆனா அது வந்து மொக்கையா முடிஞ்சிருச் சி அப்டின்ல்லா ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஏன்டா இன்னைக்கு வந்து தேட்டருக்கு போனோ அப்டின்னு
பண்ணிருக்கே நானு இந்த மாரிதா முடிய போதுல்லா நெறைய கே பண்ணிருக்கே நெறைய இது கேஷ் பண்ணாதது வேற மாரி நடந்திருக் கு அந்த மாரி எல்லா
ரிவ்யூஸ் எல்லா பாத்துட்டு போவீங்களா இந்த மாரி மூவிஸ் பத்தி எல்லா அந்தந்த ரிவ்யூஸ் கொடுப்பாங்கள்ல
ரிவ்யூஸ்ன்னா என்ன படோ என்ன கதன்னு ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்க மாட்டோ பட் வந்துட்டு மக்கள் எப்டி என்ன சொல்றாங்க அந்த படத்த பத்தி அப்டி சொல்லிட்டு அந்த மாரி மட்டு கேட்டுப்போ அந்த மாரி கேட்டுப்போ அப்புறோ ரேட்டிங் பாப்போ புக் மை ஷோலதா புக் பண்ணுவோமா அப்போ அதுல ரேட்டிங் பாப்போ யா எத்தன ரேட்டிங் குடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு அப்டின்னு சொல்லிட்டு ரேட்டிங் போத்து போவோ அந்த படம் நல்லா இருக்கு அப்டின்டு பரிமலன் கோ ஃபேம்மிலி படோ அதனால ரேட்டிங் நல்லா கொடுத்திருந்தாங்க ஆ
ஓகே ஆ இப்போ நா பாத்த இந்த யூத் படமு அதாவது நா வந்து ஆக்சுவலி ஆ மொபைல்லயே அது கொஞ்சோ பாதி பாத்துருந்தே நானு அ ஜியோ ஹாட் ஸ்டார் இல பாதி பாத்துருந்தே அப்புற சேரி மீதி வந்து டைம் இல்லன்னு சொல்லிட்டு நா பாக்கவே இல்லா அப்புறோ என்னோட ஆ சிஸ்டர் பாத்துட்டு இருந்தாங்க நா வந்து அந்த மார்தா நா பா ஏதாச்சு பாடம் பாத்துட்டேன்னா அவுங்ககிட்ட சொல்லுவ அடுத்து இந்த சீன் வரு பார அந்த சீன் வரு பார அப்டின்னு சொல்லுவன்னா அவுங்க வந்து தயவு செஞ்சு சொல்லாத பிளீஸ் அப்டின்னு சொல்லுவாங்க ஏனா அவுங்களுக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் போயிடும்ல அதனால அவுங்க வந்து ம் துர் துருன்னு நா சொல்லிட்டே
ஆமா ஆமா நானு அதே சேம் கேரக்டர் தாங்க எங்க வீட்டுல அப்டியே தி ட்டுவாங்க உன்ன யாரு சொல்ல சொன்னது அப்டின்னு சொல்லிட்டு பட பாக்கற இன்ட்ரெஸ்டே போயிரு எனக்கு நீ எதுக்கு சொல்லாத போ பாத்திருந்தின சைலன்ண்டா இரு மேக்சிமம் பாத் திருவ நானு இந்த இது வாய்ஸ் ஓவர் எல்லா குடுக்குறாங்கல்ல அதெல்லா மேக்சிமம் பாத்து வச்சிருவேன்னா மூவிஸ் இதெல்லா இங்கிலீஷ் மூவிஸ் எல்லா பாப்போமா அப்போ இந்த படம் பாத்துட்ட இந்த படம் பாத்துட்டன்னு சொல்லுவ நீ எந்த படந்தா பாக்காம இருக்க அப்டின்னு கேப்பாங்க எப்பவு வுமே எந்த படம் காமிச்சாலு இப்ப ஹாரர் மூவிஸ் த்ரில்லரு ஆக்ஷனு இந்த மாரி அ இது சர்வைவல்ஸ்ஸு இந்த மாரி மூவிஸ் எல்லா எனக்கு ரொம்ப புடிக்கும் உளவு தொழைக்கிறது இந்த மாரி எல்லா வந்துட்டு ரொம்ப புடிக்கு அதனால எல்லாத்தையு பாத்துருப்வே வாய்ஸ் ஓவர்லயூ பாப்பே நே இதுல்ல பாக்கறதா இருந்தாலு சான்ஸ் கெடைச்சுன்னா தமிழ் டப்புல இருந்துச்சுனா அதையு பாத்து முடிச்சு நீ எந்த படம் தா பாக்காம இருக்க அப்டின்னு கேப்பாங்க எல்லா படம் மேக்சிமம் பாத்துருவே இல்ல இப்ப லேட்டஸ்ட் வரைக்கு எல்லா படம் மேக்சிமம் எந்த படம் தா பாக்காம இருக்க உங்க கூட சேந்து ஒரு படம் பாக் லானா எல்லா படம் இது பாத்துட்ட இது பாத்துட்ட அப்டின்னு சொல்ற என்னாத்ததா பாக்கறது அப்டிம்பாங்க எனாத்த அவங்க அவுங்க வந்துட்டு இந்த ஆஷ் ஸ்டா அந்த இதுலல்லா இது சீசன் னா ரிலீஸ் ஆகும் பாருங்க அந்த மாரி எல்லாம் பாத்திருக்கீங் இடரெஸ்ட் எடுப்பாங்க பட் எனக்கு அததுல்லாம் பாக்கறதில்ல எனக்கு படமா பாக்கணு டூ ஹவர்ஸ்னா டூ ஹவர்ஸ் முடிச்சுக்கணு அந்த சீசன் பாத்துட்டு அதையே கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தா அதெல்லா புடிக்காது
ம் ஆமா ஆமா இதே நம்ப அ இப்ப ஃப்ரெண்ட்ஸோட எல்லா போணோன் பாத்தீங்கன்னா அது கொஞ்சோ வித்தியாசமா இருக்கு நாலா வந்து அ படிக்கும்போது பாத்தீங்கன்னா நா வந்து அந்த டைம்லல்லா ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேக்குறதுக்கே வந்து பயப்படுவ இந்த மாரி அம்மா போ போயிட்டு வரே அப்டின்லா சொல்லுவ அதுக்கப்புறோ தா அவுங்க சொல்லுவாங்க நீ ஏ வந்து கேட்டுட்ருக்க நீ வந்து ஏதா போய் சொல்ட்டு வா அப்டி இப்டிலா சொல்லுவாங்க ஏனா வந்து அ இந்த படோ நல்லா இருக் குன் சொல்லிட்டா போறோ எங்க கேங்க்கு தெரிஞ்சுட்டா போறோ என்ன இழுத்துக்கிட்டே இருப்பாங்க வாங்க வாங்க அப்டின்னு சொல்லி ட்டு அந்த மாரிலா வந்து கொஞ்சோ அந்த லவ் டுடே மூவி அந்த பிரதீப் ரங்கநாதன் மூவி க்கு அப்டிதா கூப்ட்டுட்டே இருந்தாங்க எங்க அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அதுக்கப் றோ நா வந்து இல்லமா நா இது வரைக்கு ஒகிட்ட சொல்லாம எதுவுமே பண்ணதில்ல இந்த ஒரு தடவ போயிட்டு வந்தறனே அப்டி இப்டின்ல்லா சொல்லி அதுக்கப்புறோ போனொன்னே நாலா அங்க அந்த படத்த பாத்துட்டு எழுந்த நின்னு சிரிச்சுட்டு இருந்த நாலா
ம் ம் எ பைய எ அவ அவ அந்த படந் தா நாங்க மேக்சிமம் ஃபஸ்ட்டு படம் அவந்தது நெனைக்க என்ன படோ வந்து அதுக்கப்புறோ டியூடு இது எல்லா லைனா டிராகனு இதெல்லா படம் பாத்துட்டு என் பையன் எ பையன் யாரோட ஃபேன் கே கேக்கலையே நீங்க நா சூர்யா ஜோ ஃபேனு எங்க வீட்ல யாரு இல்ல எங்க வீட்ல காமனாதா எல்லாத்தையு பிடிக்கு எ பைய பிரதீப் ரங்கராஜன் அவ ஃபேனு எனக்கே ஆ யூத் யூத்துக்கு கென்னு கூட அவ்ளோக்கு தெரிய புடிக்காது அது பிரதீப் ரங்க டியூடு டிராகன் இதெல்லா அவனுக் ஃபேவரேட் டாயிச்சு அந்த மூவி எல்லா பிரதீப் ரங்கராஜன் ஃபேனு அப்டிம்பா யாராவது கேட்டான்னா ஏடா அவனுக்கெல்லா ஃபேன் இருக்கீங்களாடா அப்டிங்கற மாரி இருக்கு ஆனா அவனுக் கு எந்த எ பையனுக்கு அவனேதா புடிக்கு ரொம்ப
ம் ஆமா அவரு ஒரு சில இதெல்லாமே நல்லாவே பண்ணுவாரு அவருக்கு தெரிஞ்சத அந்த மூவிஸ்ல ஆனா காமெடி அந் த இந்த லவ்ட்யூட் ஆமாமா அது நா எதுர்பார்க்கவே இல்ல ஃபஸ் தாஃப் வந்து இப்டி இருக்கே நென்ச்ச செக்கேண்ட ஹாஃப்ல வேற மாரி இருந்துது அந்த படமே வித்தியா மாரி கொஞ்ச கன்டென்ட் எல்லாமே வித்யாஸ் தமாதா இருந்துது அந்த மரி அவர் வித்யாஸ் வித்யாச ஆனா இப்ப எல்லை
படோ அவனே பாக்கல ஆமா அவ்னே பாக்குல வல்கரா இர்ந்துச்சு நல்லாவே இல்ல அது அவுனே பாக்கல
ம் நானே அதே ரிவயூஸ் பாத்துட் தா இது என்ன சொல்றாங்க பாக்லாமா வேண்டாமா அப்டின்லா யோஸ்ச்சுட்டு இர்ந்த அதயுமே பாதிதா பாத்தா அதுக்கப்புற எனக்கு இட்ரெஸ்ட் இல்ல அந்த மாரி ஒரே மாத்ரியே போற மாரி இருந்துது அப்றோ நா விட்டுட்ட அந்த மாரி அதா ஒருத்தவங்க நல்லா பாட பண்ணிகிட்டே வந்தாக்கா டக்குன்னு அந்த மாத்ரி எதாத் அவுங்ளுக்கு திஷ்டி வந்த மாத்ரி பண்ணிடுவாங்க ஆமா ஒன்னுக் அந்த கத சூஸ் பண்ணி அவ்ங்க அந்த பண்ற விஷ்யோ வந்து அ பாத்து பாத்து பண்ணுவாங்க இப்பல்லா வந்து பாத்தீங்க அப்டினா இப்போ சூர்யா அந்த கருப்பு படமே வந்து பாத்தீங்க அப்டினா நா வந்து சஒரு அந்த கெஸ்லே அவுங்க ட்ரெய்லர்லே போட்றாங்களே தவர நம்ப்ளுக்கு ஒரு ஒரு சில கெஸ் தா இருக்கு ஆனா உள்ள போனாதா தெரியு அது எப்டி எடுத்துருப்பாங்க அந்த சீன்லா வந்து பயங்கரமா இருக்கு
காடா நடிச் சூரிய காடா நடிச்சுருப்பாங்க அப்டின் எல்லா நெனைக்கிற நா என்ன நென்ச்ச அவருக்குள்ள அந்த பவரு சாமி வந்து பவர் குடுத்துருக்கு அந்த மாரி தா கெஸ் பண்ண நானு அந்த மாரில்லா கெஸ் பண்ண அவரே சாமியா இருப்பார் அப்டின் எல்லா கெஸ் பண்ணவே இல்ல
கண்டுபுடிச்சன்னா அவரு காடுன்னு எனக்கு தெரியாது அதுல அவுரோட அந்த ஐஸ் ட்டுல ஒரு மாரி வித்யாசமா எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சிது எது இது வரிக்கு எல்லாத மூவிஸ் இதுல எதோ டிஃப்ரெண்டா இருக்கு அந்த க்ளிப்பு மாத்ரி நா பாத்த அதுலதா தெரிஞ்சுது இவுரு ஏ இங்க வந்து நிர்க்குறாரு சம்பந்தமே இல்லாம அப்டின்னுமோத்தா ஓ இவுரு தா அந்த அந்த கருப்பு சாங்கே நெக்ஸ்ட்டு நா அதுக்கப்பறந்தா கேக்குற ஒ இ இவுருதா அதுல காடு போலருக்கு அப்டின்னு அந்த யாருக்கு அந்த காட் சீன் வக் வக்கிறாங்களோ அவங்க அந்த ஐஸ்லே அதுல தெரிஞ்சுருது அழகா அது வந்து சூர்யாக்கு செம்ம பொருத்தமா இருந்துது அது நா பாக்கும்போது ஆ இவ்ளோ தா எல்லாரு வந்து கார்த்தி காத் அவுரோட த ப்ரோ அப்டின் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கருப்பு சாமி வேஷ போட்டது ஆனா உண்மியா அதுக்கு உண்டான வீடியோஸ் தா அவுங்க வந்து இது பண்ணிருந்தாங்க இது உண்ம்யாவே சூர்யாதா பண்ணது
ஆமா ஆமா சைட்ல பாக்கும்போது சூர்யா மாரியே இருந்தாங்க த கார்த்தி மாரியே இருந்தாங்க ஆ நானு ஒ ஒ எத் தோ ஒரு ட்ரய்லர் பாத்துட்டு எனக்கு அப்புடிதா தோணுச்சு
ஆமா இந்த மாத்ரி அவுங்க ஒரு சில இதுல்லா அந்த பசங்க து அந்த மாத்ரி மூவி கூட அதல்லா நா எப்ப போட்டாலு பாப்ப அந்த அளவுக்கு கொஞ்சோ அது ஜாலியாவு இருக்கு சம் டைம்ஸ் அந்த எல்லாத்தியு சொல்ற மாதுரியு இருக்கு அத்
வயனுக்கு ரொம்ப புடிக்கு அப்டின் மியூசிக் அந்த மியூசிக் வந்தா பே புடிக்கு
ஆமா அந்த பசங்க பண்ற சேட்ட எல்லாமே அதுல அழகா காம்ச்சுருப்பாங்க அதுல
ம் ம்
அந்த மாரி அந்த பசங்க ஒண்ண அந்த மூவியும் அதுவு கொஞ்சோ டிஃப்ரெண்டா அந்த ஆனா அவுங்க எல்லாருமே இப்ப வளந்து இப்போ அவங்க எல்லாமே ஒரு எதுக்கோ ஷோக்கு வந்துருந்துருக்காங்க அவுங்க எல்லா மீட் பண்ணி அந்த பசங்க ஒண்ல பண்ணவங்க எல்லாரும் வந்துருந்தாங்க அதுல்லாமே இவங்களாம் இவ்வளவு பெருசு வளந்துட்டாங்க அப்டிங்கற மாரி இருக்கும் நா கென்னையே வந்து வந்து எ வயசு வந்து ரொம்ப சின்ன பையன் தானே அப்டின்னு நென்ச்ச அவனுக்கு போயி பத்தி நாலு வயசு ஆ ட்வெண்டி ஃபைவோ சொன்னாங்க ஆமா அதுவு ஆச்சரியமா இருந்தது பரவாயில்ல இவ்ளோ பெரிய எங்க அம்மாவே கேட்டாங்க கர்ணாஸ் பையனா இது இவ்ளோ பெரிய பையனா இருக்கா படமே பண்ணிட்டானா அப்டீன் னு கேக்குறாங்க அந்த அளவுக்கு கொஞ்சோ எல்லாருமே அப்டி ஃபா ஆமாமா ம் நம்மதா இன்னோ அப்டியே இருக்கனு நெனைக்குறோ அவுங்க எல்லாமே வளந்து அப்டியே போய்ட்டே இருக்காங்க நம்ம மட்டு அந்த சின்ன சின்ன மூவிஸா இருக்கட்டோ பாத்து ரசிச்சுக்கிட்டே இருக்கோ இன்னக்கி வரிக்கோ நம்ப
எ பையனே நாங்க ஸ்டேட்டஸ் போட்டுருந்த
ம் ஹலோ
ச் ஹலோ ஆ கேக்குது கேக்குது என்ன கட் பண்ண மாரியே இருந்துச்சு எ பையனே எ பையனே நானே ஃபோர்த்து போன புதங்கழமலுந்தே ஸ்கூலா ஃபஸ்ட்டே அப்டீன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தே அர்ஷிதா இவ்ளோ சோடா இவ்ளோ சோடாயிட்டானா இவ்ளோ சோடாயிட்டானா அப்டீன்னு ரொம்ப டாளா வந்து ஃபோர்த்துதா படிக்கிறான்னா யாரோ நங்க மாட்டாங்க சிக்ஸ்த்து செவன்த்து போயிட்டாங்க போல அப்டீங்கிற மாரி நெனப் ப்பாங்க ஐட்டா இருக்கா எனக்கே ஆச்சரியமா இருக் கு என்னோட தோல்பட்டைக்கு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்தா படிக்குற என்னோட தோல் பட்டைக்கு வந்துட் ட அப்டீங்குற மாரி இருக்கு அவ்ளோ ஹைட்டு எப்டி வளந் சீக்கிரோ வளந்துறாங்க பசங்
ஆமா இப்ப வர பசங்க எல்லாருமே சீக்கிரமா வளந்துர்றாங்க
ஆமா ரொம்போ இது செரி நீங்க முடிச்சுட்டு நீங்க கால் பண்ணுங்க முடிய போதுன்னு நனைக்குறே மே பி நீங்க கால் பண்ணுங்க
ம் சரிங்க
செரி ஓகே ஓ